ஒ நீங்க நல்லா இருக்கீங்ளா என்ன ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணிருக்கீங்க
நல்லாருக்கேங்க கொழந்தைங்க ஸ்கூல்க் போய்ட்டாங்ளா
அ கொழந்தைங்ளா ஸ்கூல்க் போய்ட்டாங்க இப்பதா போனாங்க அம்சுட்டுட்டு அப்டியே உட்காந்துட்ருக்க சாப்புட்டு நீங்க சாப் டீங்ளா என்ன சமச்சீங்க
நாங்க பாத்தீங்ன்னா மீன் கொழம்ப் வச்சோங்க இன்னைக்கி
ஓக்கே ஓக்கேங்க
நீங்க என்ன சமச்சீங்க இன்னைக்கி
பாருங்க நானு மீன் கொழம்புதா வச்சே மீன் கொழம்பு, மீன் வறுவல், இறால் தொக்கு கு அப்றோ முட்ட, பிரியாணி பிரான் பிரியாணி செஞ்சேங்க நானு
பரவாலயே இவ்ளோ சமச்சிட்டீங்களா எதனால இன்னைக்கி ஸ்பெஷலு
இன்னைக்கி என்ன ஸ்பெஷல் ஒரு ஸ்பெஷல்லு இல்ல நேத்து சண்டேங்ளா அப்றோ வந்து இன்னைக்கி நேத்து வந்து மார்க்கெட் போயிருந்தோ அப்போ வந்து மீனெல்லா வாங்கியிருந்தோ மீனெல்லா வாங்கி எல்லா ஃப்ரிஜ்ஜில வச்சிருந்தோ அப்ப காலைலேயே வந்து சேரி நான்வெஜ்ஜே சமைச்சிட்ற்லா அது வீணா போயிரு ரொம்ப நாளமு நம்ம நேத்து வாங்கி ட்டு வந்தது ஃப்ரெஷ்ஷாதா வாங்கிட்டு வந்தது சேரி இத்தன்நாளு வைக்க கூடாதுல்லனு சொல்லிட்டு சமைச்சிட்டங்க நீங்க
நா பாத்தீங்னா மத்திமீன் கொழம்பு வச்சங்க இன்னைக்கி மத்தி மீன் வறுவல் மத்தி மீன் கொழம்பு அப்பற இந்த சங்கராமீன்னு சொல்லி பொரிகிறதுக்கு மட்டு வாங்கிட்டு வந்தாருங்களா நா அதை மட்டு பொரிச்சு குடுத்துட்டு இன்னைக் கொழம்பு வச்சுட்டு இருந்தங்க
சேரி சேரிங்க பரவால்ல பரவால்ல, ஆ மீன் கொழம்பு எப்டி வைப்பீங்க மத்தி மீன் கொழம்பு நீங்க
பாத்தீங்னா அது ஈஸி தாங்க இப்ப பாத்தீங்னா மீன் நல்லா கழுவி நல்லா வாஷ் பண்ணி அது உப்பு மஞ்சத்தூள்லா போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தனியா ஆ மீன் பொரிக்க தனியா கொழம்பு தனியா எடுத்து வச்சுக்கோங்க பாத்தீங்னா இப்போ வெங்காயோ சின்ன வெங்காயம் இருக்கு இல்லலைங்க சின்ன வெங்காய ஒரு முப்பது வெங்காய எடுத்து ஆ, ரெண்டு பச்ச மொளகா, ஒரு மூணு தக்காளி அப்ற இதெல்லா போட்டு வணக்கி பூண்டு லைட்டா இஞ்சி போட்டுக்கோங்க பூண்டு ஒரு பத்து பூண்டு பல் போட்லா அந்த மாரி போட்டு நல்லா எண்ணைல வணக்கி எடுத்துக்கோங்க ஒரு ஒரு நூறு கிராம் இல்ல உங்க உங்களுக்கு அளவான கொழம்பு தேவப்பட்டுச்சின்னா ஒரு நூறு கிரா மு, புளி ஒரு அம்பது கிராம் நூறு கிராமு ஊற வச்சுக்கோங்க தனியா அத நம்ப இப்ப வணக்கி வச்சத அரைச்சி அதுல லைட்டா ஆயில் ஊத்தி அப்ற கடாய்ல கடாய் வச்சி ஆயில் ஊத்தி கொஞ்ச கடுகு, வெந்தயம் போட்டு இந்த மசாலாவு ஊத்தி நல்லா ஃபுல்லா வணக்கி வுட்டுருங்க அந்த பச்ச வாசோ லைட்டா போன புளி ஊத்திருங்க அதுக்கப் அப்றோ புளி ஊத்தி நல்லா கொஞ்சோ கொதிக்க விட்டு கொஞ்சோ உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கனா கொஞ்சோ சுண்டிரூம்ல்ல அப்றோ மீன போட்டு எறக்கிட்டீங்கனா அது சூப்பரா இருக்கு டேஸ்ட்
பரவால்லைங்க சூப்பருங்க, அப்றோ பாத்துட்டீங்கனா நா எப்டி வப்ப தெரியுங்ளா? மீன் கொ கொழம்பு நா வந்து நீங்க சொல்ற மாரியேதா எங்க ஊரு சைடு நா நீங்க சொல்ற மாரி வைப்பே, எங்க ஊரு சைட்ல எப்டி வப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அ அ, பத் வெ சின்ன வெங்காய வந்து உரிச்சி வச்சுக்கணு கொஞ்ச நறையாவே உரிச்சி வச்சுக்கோணு தக்காளி ரெண்டு வந்து அடிச்சி வச்சுக்கோணு அடிச்சின்னா மிக்சில போட்டு ஒரு ரெண்டு தக்காளி அடி ச்சி எடுத்து வச்சுக்கணு புளி வந்து ஒரு லெமன் சைஸோ இல்ல ஆரஞ்ச் சைஸோ புளி வந்து நல்லா க ஊற வச்சி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோணுங்க ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த சின்ன வெங்காயத்த பொடி பொடி பொடி பொடிய கட் பண்ணிட்ணு கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நல்லெண்ண ஊ த்தி ர கொஞ்சோ கடுகு, உளுந்து கடுகு, உளுந்து கருவ ப்புல அதுக்கப்றோ வந்து வெந்தயம் போடணுங்க மெயினா மீன் கொழம்புக்கு வெந்தய தாங்க வெந்தயம் கொஞ்ச போட்டுட்டு கருகாப்புல போட்டுட்டு அப்பறோ என்ன பண்ணுவனா இஞ்சி பூண்டும் நல்லா வந்து உரிச்சி நல்லா கழுவீட்டு தட்டிருவே நானு இந்த இடி கல்லா இருக்கு பாத்தீங்ளா அதுல நல்லா தட்டிட்டு து அதுக்கப்றோ அத எடுத்து எண்ணெய்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணுங்க ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்பறோ பொடி பொடியா கட் பண்ண வெங்காயத்த எடுத்து போட்டு நல் லா வணக்குனுங்க நல்லா வணக்கினதுக்கப்பறோ ரெண்டு பச்ச மொளவா போடுவங்க நல் நல்லா வணக்கனதுக்கு அப்பறோ அதுக்கப்பற என்ன பண்ணுவ இந்த தக்காளி அடைச்சி அட் அரச்சி ச்ச பாத்தீங்களா அந்த தக்காளி எடுத்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா இது பண்ணனும் இது பண்ணிட்டு நல்லா இது பண்ணிட்டு அது கூட வந்து மெளகாத்தூளு மல்லித்தூளு உப் ப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாட்டிட்டு நல்லா இது பண்ணிரனுங்க நல்லா எப்ப தக்காளி நல்லா சுருண்டு வருங்க அந் தக்காளியோட இது அதுக்கப்புறம் வந் இந்த து ஆஹ் புளித்தண்ணிய கரச்சு உள்ள ஊத்திரனுங்க உள்ள ஊத்திட் ட்டு நல்லா கொதிக்க விட்டி அதுக்கப்புறம் தேங்கா இருக்கு பாத்தீங்களா வெறும் தேங்கா மட் ட்டு அரச்சு உள்ள ஊத்திரணும் உள்ள ஊத்தி அத கொதிக்க வச்சு இந்த மீன் தூக்கி நல்லா கொதிக்க வச்சு இது பண்ணிட்டு மீன் தூக்கி மெதுவா போடணும் அந்த மத்தி மீனா இருக்கட்டும் நம்ம எந்த மீனா இருக்கட்டும் மெதுவா தூக்கி போட்டு நல்லா இது பண்ணிக்கோணுங்க பண்ணி அப்புறம் எறக்கி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சுட்றோம் சிம்ல வச் ச்சுட்டு அது அப்பிடியே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதி வந்தா போதுங்க இல்லன்னா மீன் கரஞ்சு போயிருங்க அ எடுத்து கீழே வச்சுட்டு மல்லித்தழ தூவி செர்வ் பண்ணா சூப்பரா இருக்குங்க மீன் கொழம்பு பு இந்த டைப் ஒரு மீன் கொழம்பு நீங்க சொல்றது ஒரு மீன் கொழம்பு இன்னொன்னு என்ன பண்ணனுன்னா நான் பெரிய மீன் எடுத்தேன்னா அது தலையும் வாலு மட்டும் என்ன பண்ணுவே கொழம்புல வச்சிருவேன் மீதில்லாம் வந்து வறுத்துருவேன் மீன நான் என்ன பண்ணுவேன்னா இதே மாதிரிதான் நீங்க சொன்ன மாதிரிதான் சின்ன வெங்காயம் வந்து போட்டு நல்லா எண்ணெயில வணக்கிருவேன் கொஞ்சம் பெ இது சின்ன வெங்காய காயத்த போட்டு நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறோ ரெண்டு தக்காளி போட்டுருவேன் கட் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி தக்காளி போட்டுருவேன் நல்லா வணக்கிட்டு அதுக்கப்புறோ வந்து உ மல்லித்தூள் மெளகாத்தூளும் போட்டு நல்லா அதையும் வனக்கி எடுத்து வச்சுருவேன் தேங்காவ லைட்டா ரோஸ்ட் பண்ணுவேங்க அப்பதான் ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு நம்மளுக்கு கெட்டு போகாம இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் ஆஹ் மீனு வந்து அப்புறோம் நல்லா வனக்கி அரச்சு இது பண்ணிட்டு இன்னொரு வடச்சட்டியில கொஞ்சோ ஜீரகோ குறுமெளகு பெருஞ்சீரகம் கு இதெல்லாம் வச்சுக்கிவே இதெல்லாம் வச் வச்சு அத வந்து லைட்டா பவுடர் பண்ணி இதோ இதுகூடயே அரச்சு அந்த தாளிப்பு நம்ப எப்பிடி கடுகு கருவாப்பில போட்டுட்டு அதுக்கப்புறோ வெந்தயம் போட்டுட்டு நல்லா தாளிச்சிட்டோம்னா தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சத தூக்கி உள்ள ஊத்திட்டு இதே மாதிரிதான் மீனும் போடணும் நல்லா கொதி ச்சு பச்சவாசோ போனதுக்கு அப்புறோம் மீன ஒ எறக்கி ஒரு சிம்ல வச்சுட்டு ஒரு ரெண்டு செக்கண்ட் கொதிச் வச்சுட்டு இதே மாதிரி எறக்கி கொத்தமல்லி தழை போட்டு சூடு சாப்பாட்டுலயும் இது சாப்பிட்டா செம் ம டேஸ்ட்டா இருக்குங்க நீங்க மீன் கொழம்பு மட்டும்தான் வச்சீங்களா வேற என்ன வச்சீங்க
நான் மீன் வறுவல் பண்ணேங்க மீன் வறுவல் பண்ணே நீங்களும் பண்ணீங்களா வறுவல் பண்ணீங்களா?
ஓ வறுவல் பண்ணேங்க சூப்பரா இருந்தது நீங்க பண்ணீங்களா நீங்க எப்பிடி பண்ணுவீங்க கடையில இருந்து யூஸ் பண்ணுவீங்களா இல்ல வீட்ல மசாலா அரச்சு யூஸ் பண்ணுவு
இல்ல இல்லேங்க நம்ம வீட்டுலதான் ரெடி பண்ணணும் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கல்லேங்க கட மசாலா எனக்கு என்ன கலப்பாங்க நம்மளுக்கு தெரியாது அதனால வீட்லயே ரெடி பண்ணிக்கலாங்க அதெல்லாம்
சேர் செரிங்க நானும் நீங்க சொல்ற மாதிரிதான் கட மசாலா நான் இது பண்ண மாட்டேன் நான் என்ன பண்ணுவேன்னா கான்ஃப்ளவர் மாவு மட்டும் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேங்க மித்தபடி கடையில வாங்குறது கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் யூஸ் பண்ணி நான் எப்பிடி வப்பேன்னா ஃபஸ்ட்டு மீன் நல்லா கழுவி உப்பு மஞ்சத்தூள்ல்லா போட்டு நல்லா கழுவி எடுத்து ச்சருவேங்க எடுத்து வெச்சுட்டு மெளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா உப்பு இதுப் போட்டுட்டு ஒரு லெமன் புளியோ லெமன் வந்து லைட்டா ஒரு சாரு மட்டும் இதுப் பண்ணிட்டு லைட் வீட்ல லெமன் இல்லாதவங்க வினிகர் குடுத்துர்லாங்க வினிகர் கெடுதல்தான் கொழந்தைங்களுக் குடுக்குறதா இருந்தா அவாய்ட் பண்ணிரலாம் செரிங்களா பெரியவங்க சாப்பிட்ர்தா இருந்தா வினிகர் வினிகருக்கு பதிலா வந்து நம்ம என்ன பண்ணலான்னா லெமன் லைட்டா புழிஞ்சு விட்டுட்டு கான்ஃபிளவர் மாவு போட்டு இத்தினி இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா பெரட்டிட்டு அந்த மீன்ல தடவி வெச்சு இது பண்ணா சூப் ப்பரா இருக்குங்க செமைய்யா இருக்கு அப்புறோ இன்னொன்னு தெரியுங்களா அந்த காலத்துல என்னன்னா அம் மிக்கல் தான் இல்லீங்களா அப்ப சீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு அஹ இது மட்டும் போட்டு நல்லா மெளகாயெல்லாம் போட்டு நல்லா அ அம்மி அம்மிகல்ல இடிச்சு நல்லா அரைச்சு அதுக்கு அப்புறம் அந்த மீன்னுல தடவி அந்த ஒரு ஃபிளேவர்ஸ் சூப்பரா இருக்குங்க நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா அது
ஆஹ்ஹா இல்லைங்க ட்ரை பண்ணது இல்லையே நீங்க சொல்லி நான் கேள்விப்படுறேன் பரவாயில்லையே நானும் ட்ரை பண்ணி பாக்குறங்க
ட்ரை பண்ணி பாருங்க அப்பல்லாம் வந்து எங்க பாட்டியிலா செம்மையா செய்வாங்க என்ன பண்ணுவாங்கன்னா மீன் தான் அதிகமா வழக்கமா வந்து நான்வெஜ்ஜிலயே வந்து எங்களுக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும் மீன் தான் எடுப்பாங்க எங்க அம்மா சீலா என்ன பண்ணுவாங்கன்னா சீரகம் பூண்டு சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பில அதுக்கப்புறம் வரமிளகா இதெல்லாம் போட்டு ம் அம்மியில வந்து நல்லா நச்சு இதுவாங்க நச்சிட்டு நல்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சிரணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடு எடுத்து மீன்ல தடவி சுட்டா செமயா இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டா இருக்கும் அப்புறம் இன்னொன்னு பாத்துட்டீங்கன்னா எங்க மாமியார் வீட்டு சைட்ல வந்து எந்த பொடியுமே போட மாட்டாங்கங்க வீட்டுல அரைச்ச மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் போடுவாங்கங்க ஆனா அவ்ளோ டேஸ்டா இருக்கும் ங்க எப்படி தெரியங்களா அந்த மீன் வந்து சூப்பர இருக்கும் மொ மொறுமொறுன்னும் இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டா இருக்குங்க வெறும் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இது மட்டும் தான் போடுவாங்க அவ்ளோ அவ்ளோ டேஸ்டா இருக்கும் ஆ எங்க அம்ச்சி வீட்டுல வந்து அந்த ஒரு ஃபிளேவரா இருக்கும் இவங்க வந்து ஒரு ஃபிளேவரா இருக்கும் சூப்பரா இருக்கும்ங்க மீன் வறுவல் நீங்க வேற மாதிரி எதாவது ட்ரை பண்ணி பாத்துருக்கீங்களா
நான் எப்படி செய்றேன் தெரியுங்களா நான் நல்லா மீன வாஷ் பண்ணி நல்லா மண் அசல் உப்புல்லாம் போட்டு வாஷ் பண்ணி அது தனியா எடுத்து மீன் வறுவல் பொடி இருக்குலைங்க நம்ம ச் வீட்டில அரைக்கிறதுதான் எப்போ அப்படின்னா லைட்டா மொளகாத்தூளு பாத்தீங்கன்னா அப்ப லைட்டா மஞ்சத்தூளு அப்புறம் கரம் மசாலா லைட்டா போடுவேன் லைட்டா கான்ஃபிளவர் யூஸ் பண்ணுவங்க கான்ஃபிளவர் லைட்டா லெமன்னு அப்புறம் பாத்தீங்கன்னா லைட்டா பெப்பர் பவுடர் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா தூ ச் நல்லா எப்படி சொல்றது டேஸ்ட் பீசு நல்லா கொடுக்கும் உங்களுக்கு ஒர்ரைம் டிரை பண்ணி பாருங்க அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வெச்சணும் ஒரு ஹாப்வர் ஊற வெச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டு சாப்பிட்டிங்னா டேஸ்ட் சூப்பரா இருக்கும்
ஆமாங்க கண்டிப்பா ட்ரைப் பண்ணி பாக்குறேன் இன்னொன்னு ட்ரைப் பண்ணி பாத்துருக்கீங்களா நீங்க மல்லி புதினா சரி இதனால வாஷ் பண்ணி மிக்சி ஜார்ல போட்டுட்டு பச்சமிளகா இஞ்சி உ உப்பு அஹ அதுக்கப்புறம் பச்சமிளகாய் காரத்துக்கு பச்சமிளகாய் போடுறேன் வச்சுங்களே அப்ப பச்சமிளகாய் இஞ்சி உப்பு பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைனா ஸ்பைன் ஸ்பைனா அரைச்சிட்டு கருகாப்பளையும் கூட போட்டுக்கலாங்க ஸ்பைனா அரைச்சிட்டு அந்த மீன்ல தடவி தடவிட்டு அப்படியே எடுத்து என்ன பண்ணலனா எண்ணெயில போட்டு எடுத்து தோசத் ல்ல போட்டு எடுக்கிறதுது தாங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு சூப்பராவும் இருக்கும் அதுல போட்டு எடுத்தீங்கன்னா அம்மா டேஸ்ட்டா இருக்குங்க
சரிங்க கண்டிப்பா நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் கொஞ்சம் வேில இருக்குதுங்க உங்களுக்கு மத்தமா கூப்பறேன்
கண்டப்ப கு
ம் சரிங்க